ஆ வணக்கம்ப்பா
ஆ வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா நலமாருக்கீங்ளா நல்லாருக்கே தோழி
அப்றோ என்ன சமையல்
இன்னிக்கு நா காலையில பாத்தீங்ன்னா தோச ஆ அதே மாரி பாப்பாக் பாத்தீங்ன்னா பீட்ரூட் நெய் சாதம் அது மாரி செஞ்சு குடுப்பே அதோட முட்ட செஞ்சு குடுப்பே
நல்ல விஷ்யோந்தா தோசன்னா பாத்தீங்கன்னா தோசைக்கு வந்துட்டு தோசயோட சுவையே நம்ப வித விதமான ஒரு தொட்டுக்க செய்யறதுலதானே இருக் க்கு நா எப்பொழுதுமே இப்போ தோச ஊத்துறே அப்டின்னா அதுக்கு ஒரு இரண்டு வகையான ஒரு சட்னி செஞ்சுடுவ இல்லனா ஒரு சாம்பார் வெச்சுடுவ நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்கீங்ளா
உண்மதா நானு அப்டித்தா பண்ணிட்ருந்த முன்னாடில்லா பாத்தீங்ன்னா எங்க வீட்ல இந்த தக்காளி சட்னி இருக்கு இல்லைங்ளா அது செஞ்சாவே சாப்ட்ருவாங்க அது தாண்டி வேற ஒண்ணுமே யோசிக்கறது இல்ல இப்பதா நா கொஞ்சோ கொஞ்சோ மாத்திக்கிட்ட ஏன்னா அது ஒரே விஷயம் வந்துட்டு எப்பவுமே உணவுக்கு வந்துட்டு ஆ ரொம்ப நல்லது அப்டிலா சொல்ல முடியாது அப்பப்ப காய்கறி கள் சாம்பாரு பருப்பு இது மாரிலா சேத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆனாலு இப்ப கொஞ்சோ கொஞ்சோ மாத்திக்கிட்ட பொட்டு கடல வெச்சு பொட்டு கடல சட்னி அ கடல சட்னி ஆ அதே மாரி இந்த சாம்பாரு ஆ கேரட்டு பீன்ஸ் து ஆ அந்த மாரி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லா போட்டு சாம்பாரு அ பாசி பருப்புல செஞ்சு குடுக்றது இந்த மாரிலா நறைய விஷ்யோ நா செய்ய கத்துக்கிட்டே
நானுமே அப்டித்தா ஏன்னா வந்துங்களா ஒரே சட்னிய எவ்ளோ நம்ம ருசியா வச்சோம்னாலு ஒரே விஷ்யேங்கறது அழுத் து பேய்டுதுப்பா நம்ம வீட்ல உள்ளவங்க நம்ம பிள்ளையா இருக்கட்டு கணவராருக்கட்டு நம்மள செய்ற சாப்பாடுலதா ஏதோ நம்ம மேல கொஞ்சே பிரியமோ ஈர்ப்போ இருக்குன்னு நெனைக்கிறே எ ஹஸ்பண்ட் எங்க போனாலுமே ஹோட்டல்ல அதாவது அவங்க தனியா போகும் போது வீட்டுக்கு வந்து சாப்புடணுன்ட்டுதா வருவாங்க ஏனா நம்ம எதோ ஒரு சாப்பாடுல ஒரு சுவை இருக்க வச்சிதானா வீடு தேடி வராங்க அங்கயே சாப்டணுனு நெனைக்காம அதனால இப்ப சாம்பாரு இட்லி சாம்பார் வெப்போம்ல அது நீங்க எப்டி வெப்பீங்க நா ரொம்ப ஒரு கல்யாண சமையல் சாம்பார் மாதிரி வெப்ப நீங்க எந்த மாதிரி வெப்பீங்க
எனக்கு அதுவு அவ்ள அந்த அளவுக்லா தெரியா து ஓரளவுக்கு நா வந்துட்டு வீட்ல சமைக்கிற மாரி செய்வே எப்டினா பாசி பருப்பு வேக வெச்சுட்டு அதுல சின்ன வெங்காயம் அ அதே மாரி தக்காளி ஜீரகோ ஆ சீரகம் மெளகு அதே மாரி இந்த இதுருக் க்குல்லிங்ளா பூண்டு இதபோட்டு நல்லா வேக வெ
கிழங்குமே அப்ப வேக வச்சுக்கிட்டீங்கனா நல்லாருக்கு குக்கர்லயே போட்டுட்டீங்கனா
சேத்து உருளக்கெழங்கு ஆ காயி சேத்து எல்லா போட்டு வேக வச்சர்ணு ஒரேயிதா ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டதுக்கு அப்றமேட்டு தாளிப்பு குடுக்கணு அ கடுகு வரமெளகா கருவேப்ல இதுமாரி போட்டு பெருங்காயோ கொஞ்சோ போட்டு தாளிப்பு குடுத்தா அவ்ளோதா அது மட்டுதா நா பண்ணுவே நீங்க செய்ற அதே பக்குவோந்தா அதுல கூடுதலா நீங்க என்ன செய்றீங்கனா இப்ப அந்த வேகவைக்கும் போது இந்த காய்கறிலா போடும்போது பச்சமெளகாய் போடுவீங்கல ஆமா அப்ப மொத்தமா போடாம ஒரு ரெண்டு பச்ச மொளகா எடுத்து வச்சுட்டு
தனியா நீங்க மசாலா வீட்லயே ஒடனுக்குடன் ரெடி பண்ணுங்க நீங்க எப்ப சாம்பார் வைக்கிறீங்ளோ அப்ப ஒண்ணுல வெறு எண்ணெ ஊத்தாத சட்டி இருக்கும்ல அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பட்ட மெளகாய் இருக்குல்ல வரமிளகாயின்னு அத போட் ட்டு வதக்கிகோங்க மெளகா கொஞ்சோ இது பண்ணி வந்ததுக்கு அப்றே ரொம்ப சிறிதளவு எண்ணெய்
க்கி ஊத்துனா போது ஏனா ஊத்துனோங்குற ஃபார்மலட்டிக்கி ஒரு நாலு கடல பருப்பு இந்த பால் பெருங்காயோ இருக்குல்ல பெருங்காயோ போட் ட்டு மல்லி முழு மெள மல்லி இருக்கும்ல
அது இருந்ததுனா அதுல வந்துட்டு ஒரு சும்மா எண்ணி
சும்மா எண்ணிக்கைக்கு ஒரு நாலஞ்சி போட்டு இதெல்லா நீங்க நல்லா வரத்துடுங்க நீங்க ஆரவச்சி மிக்சில அடிச்சிங்னா ஒரு இட்லி பொடி மாரி நல்லா பவுட்ரா வந்துரு அத தூவி ஓ இப்ப இதுவும் நாம்ம எ முயற்சி பண்ணி பாக்குறே ஏன்னா என்னதா சமைச்சாலு கொஞ்சோ டேஸ்ட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்ளா இது நா முயற்சி பண்ணி பாக்குறே
ஏனா நம்ம வீட்லயே இது இருக்கப் போறதுதான வரமெளகாயா இருக்கட்டு கடலை பருப்பா இருக்கட்டு பெருங்காயம்
யம் அத ஒரு வரத்தி இடுச்சி போட்டோம்னா கண்டிப்பா நா இத முயற்சி பண்ணி பாக்குறே வேற நீங்க என்ன செய்வீங்க இட்லி அடிக்கடி ஊத்துவீங்ளா இல்ல தோச அடிக்கடி ஊத்துவீங்ளா
எங்க வீட்ல இட் லி வந்து இன்னைக்கி இட்லிமாவு அரைக்கிறோன்னா மறுநாள் காலையிலேயாவது அந்த இட்லிய ஊத் தனுல்ல அது கூட எ எங்க ஹஸ்பண்டு சாப்ட மாட்டறாங்க எ பையனு சாப்ட மாட்றா தோச தோச தோ ஆ ஆமாங்க ஆனா பாத்தீங்கனா இட்லி ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க நானுமே என்ன அழுப் போட்டுதுனா துழி ஒரு நான்ஸ்டிக் தோசகளல வச் சோம்னா தோச வந்துடுது ஆனா இட்லினா அந்த இட்லி தட்டலா வெளக்குறது அந்த இட்லி துணிய அலசுறது அதுக்கு அலுப்புப்பட்டுட்டே நானுமே இப்டி தோசனு பேய்றது
உண்மதா அந்த காலத்துலல்லா நெறையா இட்லிதா செய்வாங்க இப்பல்லா பாத்தீங்ன்னா அதுவும் மாறிடுச்சு ஏன்னா வந்து எளிதாருக்கு இல்லைங்ளா இட்லி போ இட்லி இந்த துணி இல்லாத இட்லி இதெல்லா வெந்துடுச்சு ஆனா நறைய பேரு அதுவே அந்த இட் துணி இருக்குறதுதா யூஸ் பண்ணிட்ருக்காங்க அதனால அதன அதனாலே நானு யூஸ் பண்றது கெடையாது ம்
இங்க வந்துட்டு எப்புடிதா அந்த தி துணி இல்லாததுனு சொல்றாங்கல்ல அதுல ஆனா எண்ணைலா தடவி எடுக்கணுங்குறாங்க நம்ப ஒரு இட் இட்லி துணிய விருச்சு போட்டோனா ஈசியா வந்துடுதுல்ல நம்ப யா இந்த மாரில்லா முயற்சி பண்ணிக்கிட்டுனு நா பண்றது கெடையாது இட் இட்லி துணி போட்டுதா பண்றது
ஆனா தோசன்னு பாத்தீங்களா தோ லியே எங்க வீட்ல வந்துட்டு மெனுலா வந்துடு ஆனியன் தோச பொடி தோச அதெல்லா ரொம்ப எதிர் பாப்பாங்க நா பொடி தோச எங்க வீட்ல அடிக்கடி அ கேப்பாங்கன்ட்டு செய்யறது
இதுல்லாம இந்த கம்பு தோச கேழ்வரகு தோச இதுவும் நீங்க முயற்சி பண்லா இல்லைங்ளா ஏனா கொழந்தைங்களுக் அது ஆரோக்கியத்த குடுக்கு ஓ அது எப்புடி அரைப்பிங்க அந்த மாவுல வந்துட்டு உளுந்து எதாச்சு சேக்கணுமா எப்டி அந்த பக்குவோ அ அதே மாரிதா நம்ம எப்டி நா சாதாரணமா தோசக்கி அ அளவு போடுவோமோ அதே அளவு போணு அதோட ஒரு ரெண்டு கப் பு என்ன சேக்கணுமோ பயிறு சேக்கணுனா பயிர் தோச வைக்கணுனா பயிறு சேக்கணு ஒரு ரெண்டு க ரெண்டு கிளாஸு அதே மாரி இப்போ கெ கம்பு போறீங்னா கம்பு சேக்கணு இல்ல ராகி போறீங்கனா ராகிய சேத்து அதெல்லே சேத்து அரைக்க வேண்டியதா ரெண்டு க கப்பு மட்டு எக்ஸ்ட்ரா இத போட போறோ அது மட்டுந்தா ஆமா உளுந்து சேக்கணு ஓ நிச்சயமா நா அத முயற்சி பண்ணி பாக்குறே அது நல்லா ருசியா இருக்குமா இல்ல கண்டுபுடிச்சிருவாங்ளா கொழந்தைங்க இல்ல இல்ல ருசியா இருக்கு என்ன ஒரு கொஞ்சொ கலர் வித்தியாசோ இருக்கு அது கூட நம்ம பேசி சமாளிக்கனு
ஓ சரிங்க நிச்சயமா நா இத வந்து முயற்சி பண்ணி பாக்குறே அன் ஏனா இவங்க வந்து தோசதா சாப்பறாங்க அதயு நிறுத்திட்டா என்ன பண்றதுன்னு இட்லி பொடி நீங்க எப்டி செய்வீங்க இட்லி பொடியுமே நா வந்துட்டு பாக்கெட்லல்லா விக்குல கடைல அந்த மாதிரி வெள்ள
வெள்ள கலர் வர மாதிரியே செஞ்சுக்கனு வெள்ள உளுந்து போட்டு நீங்க எப்டி செய்வீங்க இட்லி பாத்தீங்கன்னா இட்லி பொடியிலே ரெண்டு மூணு வக இருக்கு இல்லைங்ளா இப்போ நான்வெஜ் சாப்பறவங்கன்னா இந்த ராட்டு அது போட்டு செஞ்சு இது பண்ணுவாங்க ராட்டும் தேங்கா போட்டு அது ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தா ஒன்னுல்ல தேங்கா ரா ட்டு இதெல்லாமே வ வறுத்து எடுத்துக்கணு நம்ம ஆ வர மொளகா
வந்துட்டு இந்த
ட்டு இந்த கருவாடு மாரி கா ட்ரையா உள்ளதா இல்ல ஃப்ரஷ்ஷா வாங்கறதா இல்லல்ல ட்ரையா இருக்குல்லைங்ளா கருவாடு மாரி கருவாடு ராட்டுன் கேட்டா குடுப்பாங்க அது சும்மா ஒரு பத்து ரூவா இந்த மாரிதா இருக்கு இருவது ரூவா அந்த மாரிதா அது வாங்கி நீங்க அது பொடி பண்ணி பாருங்ளே அது நல்ல டேஸ்ட்டா இரு இப்ப நான்வெஜ் சாப்புறவங்க மீன் சாப்புறவங்களுக்குலா ரொம்ப புடிக்கு அது நா இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்னு நீங்க சொல்லிருக்கீங்க நிச்சயமா ட்ரை பண்ற நா எப்டின்னா நம்ம வழக்கமான இட்லி பொடி கூட வந்துட்டு பூண்டு பொடி மாரி ஒன்னு அரச்சிருவோ அது போட்டு இது கொஞ்சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரையான ஒரு பொடி அந்த மாதிரி செய்றது ட்ரையான பொடிலே பாத்தீங்கன்னா அந்த பருப்பு வச்சி பொடி பண்ணி பாத்துருக்கீங்ளா அதே மாரிதா இருக்கு அந்த உளுந்து வச்சி நம்ப பண்ணுவோ இல்லைங்ளா அதே டேஸ்ட்டு தா கெடைக்கு உளுந்து வந்துட்டு ரெண்டு டம்ளர் போட்றோ நா கடல பருப்பு ஒரு டம்ளர் அப்டியே கலந்துர்றது அது இல்லாம துவரம் பருப்பு கடல பருப்பு சேத்து பண்ணி பாருங்க அதே மெத்தடு ல அதுவு டேஸ்ட்டா இருக்கு அதுவு விரும்பி சாப்டுவாங்க கண்டுபிடிக்கவே மாட் டாங்க இது உளுந்துல செஞ்சதா இல்ல பருப்புல செஞ்சதான்ட்டு ஆனா உளுந்துல செஞ்சது வந்து நம்ம வெளிய வச்சி கூட நம்ம பாதுகாத்துக்கலா என்ன பருப்புல செஞ்சோ அப்டினா வெளில வச்சா வீணா வெரு ஃபிரிட்ஜில மே வெக்கிற மாரி இருக்கு அது மட்டு்தா வித்தியாசோ
நிச்சயமா நா அதுமே முயற்சி பண்ணி பாக்குறே சாதாரணமா எல்லாரு ஈஸியா சொல்லிறாங்க தோஸ் ச தானனு ஆனா அதுக்கு நம்ப சைட் டிஷ் செய்யறதுக்குள்ள எவ்ளோ ஒரு விஷயமா இருக்கு சட் ட்லிலயே பாத்தீங்கன்னா நா புதுசு புதுசா அதாது இந்த ரொம்பல்லா வித்தியாமா ட்ரை பண்றது கெடையாது வீட் ட்ல செய்ற வகைகள்லயே ஒரு நாலஞ்சு வகைகள் அ இப்ப பொட்டுக்கடல சட்னினாலுமே எங்க வீட்ல அடிக்கடி செய்றது அப்டின்னா வெங்காயம் தக்காளி பச் சல் மெளகாய அத எண்ணைல வதக்கிட்டு அதோட பொட்டுக் கடலை போட்டு அரைப் கு அது தேங்கா சட்னி மாரியே இருக்கு ஆனா தேங்கா சட்னி இல்ல
ம் செரிங்க ஆமா பொட்டுக்கட்ல போட்டா அது ஆமா பொ பொட்டுக்கடல சேத்தாவே அந்த ஒரு தேங்காவோட அந்த ஒரு டேஸ்ட்டு குடுக்குது
ஆமா ரொம்ப சரியா ஆ அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்தா நம்ப வழக்கமா வெங்காயம் தக்காளி வதக்குவோம்ல அந்த மாரி வதக்கிட் டு நம்ப வரமெளகா போடாம பச்ச மெளகாய் போட்டு வதக்கணு அதுல லாஸ்ட்டா பொட்டுக்கடல ரொம்ப வதங்காம அப்டி சூடு இருக்குற நேரத்துக்கு போட்டுட்டு அடுப்
தக்காளி சேத்தா ஒரு வித்தியாசமான தன்மை குடுக்கு அது மேரி
இல்லவு இல் இல்ல நிச்சயமா இல்ல இது வெள்ள கலர் தேங்கா சட்னி மாதிரியே இருக்கு பொட்டுக்கல்ல போட்டு நீங்க பச் ச மெளகாய் போட்டு அரைக்கல
செரிங்க நானு முயற்சி பண்ணி பாக்குறே ஆமா ஆ அந்த மாதி செய்வோ வெங்காயோ தனியா அந்த வெள்ள கலரு நீங்க சொல்ற மாரி தேங்கா பச்ச மெளகாய் பொட்டுக்கடல போட்டு அது ஒரு சட்னி செய்வோ நல்லா இருக்கு நீங்க சொல்றது நா முயற்சி பண்ணி பாக் குறே கண்டிப்பா வேற என்ன செய்வீங்க எப்டி கொழந்தைங்கள வந்து சாப் பிட வைக்றீங்க ஏனா அவுங்க சாப்டவே மாட்றாங்க நா வந்து எ பாப்பாக்கு போன் குடுக்குறது இந்த மாரி விஷ் யங்கள தா பண்றே ஏனா அவுங்க ரொம்ப அடோ பண்றாங்க இல்லைங்ளா
ப கூடாதுன் ரொம்ப முயற்சி பண்றே இன்று காலை கூட பாத்தீங்கன்னா என்னோட கணவர் வந்து பிள்ளைய அடிச்சேட்டாங்க அவ கால்ல தூங்கி எந்தரிச்சதுல இருந்தே போன் போனுன் சொல்லிட்டே இருக்கா எட்டே கால் ஆயிட்டு ஸ்கூல் போகணு அந்த போன வச்சுட்டு ஒரு ப்ரஷ பண்ண கூட நவர மாட் றாங்க அங்க ரொம்ப போனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க என்ன அறியாமலே வந்துட்டு அவன அதுக் குள்ள ஈடுபடுத்திட்டோனுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக் கு நா விருப்பப்பட்டுல்லா குடுக்கல அவனா அதிகமா ஒரு இந்த இதுல அந்த பொம்மைங்க வச்சு நெறைய செல்லுல வருதுல்ல அத பாத்துட்டு பிள்ளைங்க ரொம்ப அடிக்ட் ஆயிராங்கப்பா
முன்ன மாரி இல்ல முன்னாடி நாம்ம இருக்கும்போதெல்லா பாத்தீங்கன்னா செல்லுனாவே என்னன் தெரியாது ஸ்கூல் போவோ வருவோ ஆனா இப்பலா ரொம்ப மோசோ பிள்ளைங்க ஆமாப்பா நானுமே காலேஜ்ல்லா முடிச்சுதா ஒரு போன் போன் பாத்தே இப்ப போன் குடுத்தாதா நீங்க சொன்ன மாரி சாப்பறாங்க அந்த ஒரு உறுதியா சொல்லா சாப்பட்ணுனா நீ செல்ல குடு அப்டின்னு இது பண்ணிறாங்கல்ல பண்ணுறத நெறையா சமாளிக்க வேண்டி வரு நன்றி தோழி நா பேசுறேன் மீண்டு உங்ககிட்ட நிச்சயமா மீண்டும் ஒரு முறை பேசுவோம் நன்றி